ஹலோ
வணக்கம் தோழி
சொல்லுங்க தோழி கேக்குதா நா நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரும் நன்றாக உள்ளார்கள் அங்க எப்டி இருக்காங்க
எல்லார் நல்லா இருக்காங்க
சாப்ட்டீங்ளா இல்லியா
சாப்ட்டாச்சு மத்தியானோ சாப்ட்டாச்சு நைட்னு இரவு இதா சாப்டணு
ம் நீங்க எப்டி சிஸ்டர் ஒர்க் பண்றீங்ளா இ
இல்ல இல்ல சும்மாதா இருக்ற
இல்ல நார்மலா கேக்குறே நார்மலா ஒர்க்லா போய்ட்டுருக்கீங்ளா அப்டினு
ஆமா ஆமா
என்ன ஒர்க் பண்றீங்க
நீங்க இது வே வெளியில வேலைக்கு போறத கேக்குறீங்ளா
ம் ஆமாமா
ஆ இல்ல வெளியில வேலைக்கு போல வீட்ல இல்லத்தரசி
ஓ ஓகே ஓகே சிஸ்டர்
ம்ம் நீங்க ஒர்க் போறீங்ளா
ம் ஆமா சிஸ்டர் நா ஒர்க் பண்ணிட்டு இருக்கே ம் காலேஜ் முடிச்சு ஒரு ஒன் இயர்தா ஆகுது தோ ஒரு ஏ டி எம் ப்ராசஸ்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கே
வெளிய போயியா இல்ல வீட்ல இருந்தானா
இல்ல சிஸ்டர் இந்த ஒர்க்கு வீட்ல இருந்து பண்ண முடியாது சோ ஆஃபிஸ் தா போய்தா பண்றே
ஆ உ
நீங்க எப்டி சமஸ்டீங்ளா
கொஞ்சோ மத்தியான்தா சமச்சி சாப்புண்ணு ஜெனி இரவுக்குதா சமைக்கணு
இதுக்கப்புறந்தா சமைக்கணுமா
ஆமா
ஓ எப்டி சிஸ்டர் எல்லாமே சமைக்க தெரியுமா இல்ல
இல்ல இல்ல
எப்டி கத்துக்கிட்டீங்க
அதுக்காகதா எங்க அங்க அத்த வீட்ல போய் தா நானே கத்துக்கிட்டே ஆ வீட்டுக்காரங்க வீட்ல போய் வீட்ல இருக்கு போ ஒன்னோ சமைக்க தெரியாது
அது உண்ம தான இப்போதைக்கி இந்த ஜென்ரேஷ ன்ல யாருக்குமே தெரியாது அதா கேக்குது எப்டி கத்துக்கனீங்கன்ட்டு எல்லாமே செய்வீங்களா
எல்லான்னா இந்த பிரியாணி அந்த மாரிலா வராது சும்மா வெள்ளச்சோறு அப்புறோ மீன் கொழம்பு அதல்லா நா வெக்க தெரியு இதோட மீன் கழுவ தெரியாது கலுவுவ ஆனா கொஞ்சோ டைம் ஆய்டுக்கோ நேரோ எடுக்கோ
ம் ம்
இப்பதா கொஞ்ச கொஞ்சமா அப்டியே படிச்சு வாறே
நானு எங்க சிஸ்டர் கத்துக்கனோனு நெனைக்குற சு யூ டியூப் பாத்து செய்ற ஆனா திருப்பி செய்றப்ப அத மறந்துட்ற அதுக்கு என்ன ஐடியா சொல்லுங்ள இப்டி நாப்பு த்துல வெச்சிக்கலான்ட்டு
அ ஒரு சமையல ரெண்டு மூணு வாட்டம் மூணு வாட்டி சேய்தீங்ன்னா அதுக்கப்புறோ கரெக்டா வந்துரோ நா அப்டி இருந்தா அப்டிதா படிச்ச
ஓ
நாங்க இது கொஞ்சோ இதாட்டோலா வெக்க மாட்டோ சும்மா அந்த ஒரு கா மீன் ஒரு நாள் மீன் கொழம்பு வெச்சோன்னா அந்த மீன் கொழம்பு தா அடுத்த நாளு அப்டி வெக்குறது வித விதமல்லா பண்ண மாட்டோ
பூ மா
மீன் கொலம்பு கெலங்கு கொழம்பு ஆமா
பாவோ வீட்ல இருக்கவுங்க நீங்க என்ன குரூப் சிஸ்டடுத்து படிச்சீங்க
நா கம்ப்பூட்ரு அக்கவுண்டன்ஸி
அ அடிங்க என்ன குரூப் எடுத்தீங்க
கம்பூட்டர் அக்கவுண்டன்சி
ஏங் அந்த குரூப்னா ரொம்ப புடிக்குமோ
ஆமா நல்ல வேல படிச்சு முடிச்சு படிச்சு முடிச்சுட்டு ரெண்டாவ்து காலேஜ் போகல்ல அப்புறோ மேரஜ் தா
ஓ ஏ எல்லாரு இவ்ளோ சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கிறீங்க நா பேசுறவங்க எல்லா ஆ மேரேஜ் ஆயிச்சு மேரேஜ் ஆயிச்சு மேரேஜ் ஆயிச்சுன்றா
ஏன்னா உன்ன வீட்ல பண்ணி வெக்கியாங்க
டாஸ்க் அப்புறோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எதனா சொல்லுங்க உங்க ஃபேமிலி ஓ உ ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எதுனா சொல்லுங்க
ஃப்ரெண்ட்ஸ் அவ்ளோ ஸ்கூலு ஃப்ரெண்ட்ஸ்ட்டா எப் மாவாச்சு ஒ ஒருக்கா பேசுவ
ம்
டை எங்க பே பேசுறதுக்கு டைமே கெடைக்க மாட்டேங்கி அது வீட்டு வேலைல அப்டி ஓடிட்டு இருக்கனல்லே
ஹவுஸ் ஒய்ஃப் தான அப்ற பேச நெறைய டைம் இருக்குங்க ஆஃபீஸ் போனா கூட எங்க போயிட்டு வரதுக்கு கரெக்டா இருக்குங்க அப்டின்வா நீங்க
வீட்டு வேலன்ன எப் காலைல எழும்பனதுலந்து சாய போடணு அப்றம் துணி கட துணி இருந்தா துணி கலுவணும் அதுக்கப்றம் காலையிலுள்ள சாப்பாடு பாக்கணும் காலைல உள்ள சாப்பாடு பாத்து சாப்ட்டு முடிக்கம்ப கரெ அடுத்து மீனு கொண்டு வருவாங்க கா அதுக்கப்றம் மீனு குள்ளதல்லா அரச்சி வச்ச அதுக்கு வந்து சோறு வெக்கணு சோறச்சு மத்யான சாப்ட்டு வரம்போ மணி மூணாயிரும் அதுக்கப்றம் மூணு மணி ஒரு மூன்ற மணி ஆனா அதுக்கப்றம் சாய்ங்கங்க சாய்ங்கால கூட சாயப்போடணும்
பாதில லிஸ்ட்டு போய்னே இருக்கே
ம்
நீங்க எப்டி சிஸ்டர் டிராவல்லாம் பண்ண புடிக்குமா
நல்லா புடிக்கும் ஆனாலு எங்கய கூட்டிட்டு போமாட்டாங்க
அ நீங்க கேட்டு போவேண்டியதானா நீங்களா ஒரு பிளான் பண்ணி போணும் அப்டின்ட்டு போலாம்ல
அன் போய ஒரு வருஷத்துக்கு முன்னாடில்லா போயிருக்ககோ இப்பல்லாம் போறதில்ல அவ்ளவாட்டி
ம்
அப்றோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அத பத்தி ஏதனா பேசலாமே
எனக்கு இல்ல இந்த சாப்பாட்டல என்ன புடிகன்னு கேட்டா ஃபுல் அந்த இதுதா இந்த பால்கோவா இருக்குல்ல
ஆமாமா
அது நல்ல புடிக்கும் சாப்பாட்டுல சாப்பாடு நா அது பண்ட வகைல அது நல்ல புடிக்கும்
ஓ நார்மலா எனக்கு இதனா ரொம்ப புடிக்கும் அந்த மாரி எதனா இருக்கா சாப்ப
ஆ இல்ல அப்டி என்ன இல்ல சாப்பாடுல காய்கறி மட்டு எடுக்காம வேற எல்லாமே புடிக்கும்
காய்கறி மட்டும் எடுக்காம அப்பனா ஏதா சிக்கன் அந்தமாரி எதும் போலயா
சிக்கன் மீன் அந்த மாரி
ஓஹோ
உங்களுக்கு என்ன புடிக்கும்
எனக்கு எங்க மம்மி செய்யறது எல்லாமே புடிக்கும் எங்க மம்மி எல்லாமே நல்லா செய்வாங்க அது இல்லாம எனக்குன்னா எங்க மம்மி மானிங் ஆபீஸ்க்கு வந்து குழிப்பபணியாரம் ஊத்தி தருவாங்க அது குழிப்பணியாரம்
ஆ ஆ குழிப்பபணியா இனிப்பாட்டு இருக்கு பண்ணுவீங்களா இல்லனா காரமும் குழிப்பணியாரம் அதுக்கு என்னெல்லாம் போடுவாங்க
அந்த இனிப்பு இருதுக்கா இது ஒன்னு இல்லங்க எண்ண ஊத்திட்டு ம் கடுகு அதுக்கப்றம் அந்த உளுதம்பருப்பு சொல்வாங்ல்ல
ஆமா ஆமா
உளுதம் பருப்பு கள்ள பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணு அதுல அப்டியே கொஞ்சுண்டு கருவேப்பல போட்டு பச்சை மெளகா அரைஞ்சி புச்சிட்டு அதுக்கப்றம் நம்ம கொஞ்ச ஸ்வீட்டா இரு நல்லா இருக்கணும் அப்டின்னா கொஞ்ச கேரட்டு கேரட்டு கொஞ்சொம் பொடிய சீவி அதுல போட்டு ஃபுல்லாக்கி யா வதக்கிருவாங்க வதக்குனதுக்கப்புறோ அது அப்டி மாவு இருக்குல்லையா நம்ம நார்மலா தோசைக் ஊத்துவோல்ல மாவு அந்த மாவுல இத எடுத்து ஊத்தி மிக்ஸ் பண்ணணு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த குளி பணியாரத்துல ஊத்தணு அவ்ளோதா இனிப்பு வேணும்னா சக் அ வெல்லோ இருக்கு பாத்
நாங்க வெல்லம் போட மாட்டோ சீனி சாதா சீனிதா போடுறோ
சீனி போட்டா அது வேற டேஸ்ட் ஆனா வெல்லம் போருட்டா அது இன்னு டேஸ்டாருக்கு செமையா இருக்கு அது இனிப்பு எடுத்துட்டு போவ்ங்க அந்த பசிக்கிற டைம்ல வந்து அந்த இனிப்பு சாப் ட்டா செட் ஆகமாட்டுது அப்டின்றதுக்காக நா எடுத்துட்டு போறதுல்ல ஆஃபிஸ்க்கு அவ்ளவா
ஓ ஆனா எனக்கு வந்து காரத்த விட இனிப்பு நம் ரொம்ப புடிக்கு
ம் அப்றோ ஒங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க யார்யார்லா இருக்கீங்க
எ ஃபேமிலில நா இப்போ அம்மா வீட்லதா இருக்கே
ம் ம்
அம்மா எ கூழ தங்கச்சி அப்பறோ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் எப்பமா ஒருக்கா வருவாங்க போவாங்க இப்போ லீவ்னால இங்க இருக்காங்க
ம் ம் எப்டி தனியா இருக்கீங்களா மேரேஜ்க்கு அப்றோ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்ளா
ஃபேமிலிதா கூட்டுக் குடும்பம் இல்ல அது எனக் சா இல்ல நல்லா இன் ஜாலியாதா இருக்கு
அப்டியா மத்தவங்க சொல்றப்ப யங் மேரேஜ்க்கப்பறோ ஆஃப்டர் மேரேஜ்க்கப் றோ அதுதா ஒருத்தோங்க என்ட்ட பேசினவங்க அவங்க சொல்லிருந்தாங்க எங்கேங்க இங்க ஜாயின்ட் ஃபேமிலில போறதுன்ன போய் அவங்களுக்கு அவுங்க சிங்கிள்தா பட் ஆனா இதுக்கப் புறோ என்ன நடக்க போகுதுன்றத சொன்னாங்க
ம்
எங்கனா தனியா போய் இருந்தர்லா போல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா மத்தவங்க கொற சொல்லிட்டே இருப்பாங்க நம்மள அப்படின்னுவாங்க
அப்படியெல்லா இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலிதா நல்ல ஜாலியா இருக்கு
ம் ம்
வீட்ல ஒத்தையில இருக்கறதுக்கு ஜாயின்ட் ஃபேமிலில இருந்தாதா ஜாலியா இருக்கு
ஸ்டா இவங்க சொல்றாங்கல்ல அது சொல்றே ஸ்டார்டிங்ல கொஞ்சோ அப்டி இருக்கலா அமைதியா அதுக்கப்பறோ வந்து அவங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சுரு
கா ஃபோர் இயர்ஸ்கா நாலு வருஷோ ஆவுது
ஓ என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க
இரவு என்ன சாப்பாடு
எங்க வீட்டுல சாப்பாடு ஒயிட் ரைஸு அப்பறோ சாம்பாரு அதுக்கப்றோ தொட்டுக்க வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதெல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டு சாப்படுறப்போ கொஞ்சோ சூடா போட்டுக்கலா அப்பிடின்ட்டு வெயிட் பண்றாங்க அம்மா அங்கே என்ன எங்கே என்ன லன்ச்சு
இங்க லஞ்சம் வெலமீன் கொழம்பு
இப்பயு மீன் கொழம்பா மீன் அதிகம் அதிகமா எடுத்துப்பீங்களோ
ஆமா ஆமா நாங்க டெய்லியு வாரத்துல ஏழ் அஞ்சு நாளு மீனு தா
ஓ
ஒரு நாள் தான் சிக்கன் ஆர் மட்டன்
அப்ப காயிஸ் காய்கறி வெஜிடபிள்ஸே செய்ய மாட்டீங்களா பரவால நல்ல ஃபேமிலி இங்க எங்க வீட்டுல வெஜிடபிள்ஸ போட்டு சாப்புடு சா சாப்புடு சாப்டுன்னு சாவடிக்கிறாங்க ம் செரி ஓகே சிஸ்டர் அடுத்த கால்ல பேசலா
ஆஹ் செ
ம் ஓகே பாய்